ஆ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி நா பேசறத் தெளிவா கேக்குதுங்க்ளா
ஆ தெளிவா கேட்குத் தோழி நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கங்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே தோழி
சாப்ட்டாச்சுங்களா
ஆ சாப்ட்டாச்சு தோழி சாம்பார் அதுக்கப் ப்றோ வெண்டக்கா பொரியல் அப்ற கீர பொரியல் அப்றோ மாங்கா சாதம் இத்தா தோழி இன்னிக் கொஞ்சோ ஹெவியாவே சாப்ட்டாச்சு தோழி அதனால கொஞ்ச டயர்டா இருக்கு அப்டின்னு கூட சொல்லனும்
கண்டிப்பா கண்டிப்பா வயிறு ஃபுல்லா சாப்ட்டா அப்டித்தா இருக்குங்க தோழி
ம் நீங்க தோழி ஏன் இன்னும் சாப்புட்லையா தோழி
இன்னும் சாப்பிட்ல தோழி அதுனால இப்பதா சாப் கிட்டு இருக்காங்க லேட் ஆகும் அது வயிறு ஃபுல்லா சாப்ட்டா ஒரு மப்பு மந்தாரமும் இருக்கதான் செய்யும் சாப்படாதவங்களுக்கு அத பாத் கடுப்பா இருக்கத்தான் செய்யும் இதுதான் உலக வழக்கம்
ஆமாங் தோழி நீங்க கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டீங்ளோ காலைல அதனால பசி தாங்குதோ
அ தோழி காலை உணவே இப்பதான் சாப்பிட போறேன் நீங்க வேற
அப்படியா நீங்க காலைல சாப்பிடவே இல்லையா
காலைல சாப்பிடவே இல்ல தோழி எனக்கு டைமும் கெடைக்கல எங்க அம்மாவும் செஞ்சும் தரல ல இப்பதான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி செஞ்சு தரேன் சொல்லி சொல்லிட்டு செஞ்சுகிட்டு இருக்காங்க
ஏதா ஒரு கஞ்சியோ ஏதோ ஃபாஸ்ட்டா ஆகற மாதிரி ஒரு டம்ளர் குடிச்சா கூட உங்களுக்கு வயிறு பசிக்காம இல்ல ஒரு பழம் சாப்ட்ருந்தா கூட உங்களுக்கு வயிறு கொஞ்சொம் இந்த பசி தாங்கும்ல தோழி எதுமே சாப்டாம நீங்க ஒரு வேலையும் செஞ்சுட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு மாரி மயக்கம் வர மாதிரியோ ரொம்ப சோர்வாவோ இருக்கறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா
இல்லயே தோழி நான் காலைல வந்து ந நட்ஸ் மில்க் ஷேக்கு அது வந்து எப்பவுமே குடிப்பேன் அது வந்து குடிச்சு அப்புறம் டீயும் வெ ச்சு வர்க்கியும் சாப்பிட்டேன் அதே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா வயிறு பசி தாங்குல ஏன்னா அதுல எந்து ஒரு சத்து இல்ல இல்லையா அதனால பசி தாங்குச்சு நாநன் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் சாக்லேட் இருந்தது அதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இதுதான் சோ அதனால டார்க் சாக்லேட் ஒரு நாலஞ்சு பீசஸ் வந்து சாப்ட்டேன் அவ்வளோதான் தோழி
ஆமா அது ரொம்ப உடம்புக்கு நல்லதுன் சொல்றாங்களே தோழி இப்போ அந்த டார்க் சாக்லேட் லாம் வந்துட்டு சுகர் இருக்கவங்க கூட சாப்பிடலாம் அது வந்துட்டு நல்லா ரத்தம் ஊரும் அந்த மாதிரி ஏதோ சொல்றாங்க இல்லையா அத பத் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா
கண்டிப்பா ஆமா தோழி நம்ம வந்து எந்த ஒரு நமக்கு வந்து ஒடம்புல சரியில்ல ஏதோ ஒரு நோய் இருக் குனாலுமே வந்து நீங்க டார்க் சாக்லெட் வந்து சாப்பிட்லாம் நம்ம வந்து வெறும் சாக்லேட் வந்து சாப்பிடடுறதுக்கு வந்துட்டு நமக்கு ஏன்னா அதுல வந்து சுகர் கன்டன்ட் இருக்கும் நெறைய வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கறனால உங்களுக்கு இந்த மாரி டார்க் சாக்லேட்டுங்கறது ஒரு நல்ல ஆப்ஷன்னே சொல்லலாம் நானுமே வந்துட்டு பாத்தீங்ன்னா நெறைய ஒரு சாக்லேட் விரும்பி சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அதனால டாக்டரே வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் குடு என்ன அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி சாக்லேட் கிரேவிங்ஸ் உங்களுக்கு வரும்போது ஏன்னா எனக்கு ரத் த்தம் வந்து ஒடம்புல கம்மியா இருக்கு அதனால வந்து இந்த மாதிரி இனிப்பு சாப்பிடற கிரேவிங்ஸ் வந்து இருந்துக்கும் அதனால டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படனா இந்த மாரி இனிப்பு சாப்பட்ற கிரவிங்ஸ் வந்தா நீங்க டார்க் சாக்லேட் வந்து எடுத்துக் கொஞ்சம் கசப்பா இருக்கற டார்க் சாக்லேட் வந்து எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின் சொல்லி சொன்னாங்க அதனால டார்க் அதான் தோழி சாப்டுட்டு இருக்கேன்
கண்டிப்பா தோழி இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப அந்த பிரௌனிலாம் வந்துட்டு அந்த டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணிதான் பண்றோம் அப்ப வந்துட்டு பிரௌனி சாப்பிட்டா நல்லதான் தோழி நிறைய பேர் வந்துட்டு பிரௌனி ரொம்ப சாக்லேட்லாம் கலந்துருக்கு நிறைய விஷயங்கள் போட்டிருக்கு அதனால வந்துட்டு உடம்புக்கு நல்லது தான் அப்படின்னுல்லாம் சொல் றாங்க இல்லையா ஆனா வந்துட்டு நம்ம இதை ஒரு டார்க் சாக்லேட் சேர்த்துதான பண்றோம் அப்ப வந்து உடம்புக்கு கொஞ்சம் நல்லதா தானே இருக்கும்
கண்டிப்பா கொஞ்சம் நல்லதா இருக்கும் அவ்வளோதான் தோழி ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அது கூட நீங்க இப்ப மைதா சேர்க்கிறீங்க நிறைய மூல பொருட் க்கள் வந்து சேர்க்கறீங்க இல்லைங்களா அந்த மாதிரி நீங்க சேர்க்கும் போது இது எப்படி ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்க முடியும் இத வெறும் டார்க் சாக்லேட் சேர்த்து நீங்க பண்றீங்கங்கும் போது ஓகேங்களா மைதா அது இதுன்னு செக்கும் போது அந்த இடத்துலயே அது வந்து தோத்து போயிருது இருந்தாலும் ஓரளவுக்கு க்கு நல்ல ஒரு ஆப்ஷன்னனு சொல்லா அவ்ளவுதா
கண்டிப்பா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மயனீஸ் அதுக்கப்புற அந்த சாஸ்சு அதுக்கப்ப புறம் வந்துட்டு பார்பிக்யூ சாஸ் அந்த மாரி நெறைய சாஸ் வகைகள் வந்துட்டு இப்போ அந்த கொரியன் சாஸ் எல்லா சொல்றாங்களையா அந்த மாரி ஆ நெறைய சேஸ்வான் சாஸ் இந்த மாரி நெறைய கேள்விப்பட அதெல்லா வந்துட்டு பாக்கெட்ல போட்டு இந்த சாஸ் மாரி விக்கிறாங்க இல்லையா அந்த மாரி விஷயங்கள் எல்லா வந்து ச்சு ஒடம்புக்கு எப்டி நம்ம வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா இல்லன்டு வந்து நம்ம வீட்லயே வந்துட்டு சாஸ் தயாரிச்சு கூட வந்துட்டு சில பேர் வந்துட்டு சாப்பிடுறது பழக்கம் இருக்கு அந்த மாரி வந்துட்டு பாக்கலாம இல்ல வந்து பேக்கெட் ஃபுட் மாரி அந்த மாரி வந்து என்னைக்காச்சு ஒரு நாள் சாப்பிட்லாமா தோழி
இல்ல நீங்க பெரும்பாலும் வந்து வீட்லயே வந்து நீங்க செஞ்சு சாப்பிடுறது ஒரு நல்ல ஆப்ஷன் தா சொல்லாம் இப்ப நெறைய சமூக வலைதளங்களே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வீட்டுல வந்து செய்யறோ அப்டின்னு சொல்லி சொல்லி அவங்க வந்து ஒரு எப்டி சொல்றது ஒரு பாக்கெட்ல அடைச்சு வந்து இது பண்றாங்க அதுமே வந்து ஒரு ஹெல்தியர் ஆப்ஷன் அப்டிங்கிற மாரி நம் மைன்டுல வந்து இது பண்றாங்க எந்த ஒரு மூல பொருளா இருந்தாலு இப்ப நீங்க ஒன்னு இல்ல வீட்டுல செய்யற சாஸு வந்து பாருங்களே ஒரு ஒரு வாரோ நீங்க அதிகபட்சம் ஃப்ரிட்ஜ்ல வச்ச யூஸ் பண்ணலா ஆனா வந்து நீங்க ஒரு பேக்கெட்ல அடைச்சது என்னதா வந்து அது வீட்டுல செஞ்சதுன்னு சொல்லி அவங்க வந்து பிரபலம் படுத்தினாலு இல்ல வந்து நீங்க ஒரு கா கம்பனி கிட்ட இருந்து நீங்க பேக்கெட் பண்ணி வாங்கனதா இருந்தாலு அது கெட்டு போக கூடாது நீங்க கெட்டு போச்சு நீங்க ஒரு இப்போ வாங்கி வெக்கிறீங்க ஒரு பொருள் ஒரு பொருள் வாங்கி வச்சு ஒரு பத்து நாள் வெளியே போயிட்டீங்க பத்து நாளுக்கு அப்புறம் தா தொறந்து செரி இந்த மாரி வாங்கி வச்சு போனா என்னன்னு சாப்பிடலா அப்டின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாக்கும்போது அது வந் து பூஞ்சை புடிச்ச போயிருந்தோ கெட்டு போயிருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க உடனே இந்த பிராண்டு சரியில்ல்ல உங்ககிட்ட நா வாங்கினே அப்டின்னு சொல்லிட்டு உடனே வந்து அத பத்தி விமர்சனம் வந்து நீங்க எழுப்புவீங்க இல்லலைங்களா அதுக்காக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நெறைய பிரிசர்வேட்டிவ்ஸ் கலர்ஸ் அது பாக்குறக்கு வந்து ஒரு அட்ராக்டிவா இருந்ததா நீங்க அடுத்த முற வாங்க அந்த மாரி நெறைய மூலப் பொருட்கள் சேக்றனால அது ஒரு ஹெல்தி ஆப்ஷனா இருக்காது இதே நீங்க வந்து உங்களுக்கு வீட்டுல செய்ய தெரியு அப்டின்னா நீங்க கண்டிப் ப அது வீட்டுல செஞ்சு நீங்க கம்மியான நாட்கள் தா யூஸ் பண்ணுவீங்க இல்லீங்களா அந்த மாரி கம்மியான நாட்கள் ஒரு நாட் குள்ள ரெண்டு நாட்களு நீங்க யூஸ் பண்ணிட்டு போறது எவ்வளோ நல்லதுன்னு சொல்லலா
கண்டிப்பா தோழி இப்ப வந்துட்டு பாத்திங்கனா நெறைய பேக்கெட் ஃபுட்ஸ் வந்துட்டு நெறைய ரெடி லே அவைலபிள் மாதிரி அந்த மாதிரிலா இருக்கு அதெல்லா வந்துட்டு நமக்கு பின்னாடி வந்து அந்த எக்ஸ்பைரி டேட்டோட தா வந்து ட்டு சில எல்லா ஐட்டம்ஸமே அப்டித்தா வரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த எக்ஸ்பரி டேட்லாம் பா க்கம்மா வீட்டுக்கு ஒரு பொருள் வந்தவுடனே அத வந்துட்டு டப்பால வந்து ஆ ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க ஆனா வந்துட்டு கடைசியில பாத்தீங்கன்னா அது இப்ப நம்ம ஒரு பேக்கெட்டோட வச்சிருக்கோ ஒரு ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்றோ இப்ப ஒரு ரவா பேக்கெட் வாங்கறோன்னு வச்சுக்கோங்களே அதுல வந்துட்டு உங்களுக்கு என்னைக்கி தயாரிச்சாங்க என்னைக்கி எக்ஸ்பயர் ஆக போதுன்றது தெளிவா போட்டுருப்பாங்க இப்ப நம்ம ஒரு ஒரு வாரம் வச்சு இல்ல ஒரு ரெண்டு வாரம் வச்சோ அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த பேக்கெட்ல இருக்கிற டேட்ட பாத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலா இதே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கிரோசரிஸ் வாங்கிட்டு வந்தவுடனே என்ன பண்ணுவாங்க அதுல இருக்கிற பா கிட்ட வந்துட்டு ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சருவாங்க அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா வந்துட்டு அந்த ஒரு டேட் வந்து நமக்கு தெரியாது அந்த ஒரு பொருள் வந்துட்டு என்னைக்கி எக்ஸ்பயர் ஆகுது அப்டின்னு தெரியாமையே வந்துட்டு அத அவங்க வந்து ரீயூஸ் ஐ மீன் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அது ஒரு பத்து பத்து இருவ் து நாள்ல வந்துட்டு எக்ஸ்பர் ஆகுதுனு அப்புடின்ற ஒரு பொருளை வந்துட்டு ஒரு ஒரு வாரம் ஐ மீன் ஒரு மாசமா கூட வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் போது அது தேவையில்லாத ஒரு ஒடம்புக்கு வந்துட்டு கெடுதல் தானே தோழி அந்த மாதிரி இருக்கும்போது உங்க எந்த மாதிரி வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணலா நீங்க யோசிக்கிறீங்க
இப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது முதல்ல அந்த எக்ஸ்பரி டேட்ட பாத்துட்டு அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்கணு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ பெரிய கடைகள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா அங்கதா வந்து தெரியாது ஏன்னா நெறைய பொருட்கள் இருக்கு ஒவ்வொரு பொருட்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஆட்கள நியமிச்சுதா அவங்க வந்துட்டு எப்ப டே எக்ஸ்பரிய ஆகுது என்ன ஏதுன்னு பாப்பாங்க ஆனா நம்ம வீட்ல வந்து அந்த அளவுக்கு பெருசா வந்து நம் பொருள் வாங்க போறது இல்ல அளவா தா வாங்குவோ தேவை கேடப்பதா வாங்குவோ அந்த மாதிரி இருக்கு பொழுதுல வந்துட்டு நமக்கே வந்து தெரியணு ம் செரி இத இத வாங்கி வச்சிரு இத வந்து எவ்ளோ நாள் ஆச்சு என்ன ஏதுன்னு பாத்து நம்ம அந்த எஸ்பிரி டேட் ஆறக்குள்ள நம்ம யூஸ் பண்ணு அப்டி இல்ல அப்படிங்கு போது ஒரு கடைக்கே வந்துட்டு எக்ஸ்பிரியானத டிஸ்போஸ் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா மூட்ட கணக்கல டிஸ்போஸ் பண்ணுவாங்க அந்த மாரி நம்ம டிஸ்போஸ் பண்ணோம்னா அது வந்து நமக்கு காசு தா வறையம் ஆகு இல்லைங்களா
கண்டிப்பா அந்த மாரிதா இப்ப எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு நா வந்துட்டு செரி என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு வீடலயே வந்து அந்த ஒரு சத்துமாவ வந்துட்டு தயாரி க்கிறே அப்டின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க வீட்டுக்கு தேவையான அந்த நட்சு அந்த மாதிரி எல்லா வந்து தானிய வகைகள் எல்லாத்தையு வீட்லயே வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு கடையில போய் அரைச்சிட்டு வந்துட்டு யூஸ் பண்ணாங்க அத வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சோ யூஸ் பண்ணிட்டு வெளிய வச்சுட்டு மீதிய வந்துட்டு ஃபரிட்ஜல வச்சு அத வந்துட்டு கஞ்சி மாரி காய்ச்சி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க செரி அவங்க சொன்ன மாதிரி செரி நம்மளு பண்ணலா சொல்லிட்டு ஒரு தடவ என்ன பண்ணே எல்லாமே இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தே அதுலே வந்துட்டு என்னன்ன அந்த லோட் சீட்ஸ்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கு பேரு தமிழ்ல எனக்கு தெரியல அத வந்துட்டு இந்த மக்கானா ஆ மக் கானா அத வந்துட்டு என்ன பண்றே அதையு வந்துட்டு அந்த இதுல அந்த கஞ்சி ஆ இது வந்து அந்த அந்த தானிய வகைகள்லா நல்லா டிரை ரோஸ்ட் பண்ணிட்டு இந்த ஒரு மக் மக்கானாவையு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நட்ஸ் எல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு கடையில போய் அரச்சிட்டு கொண்டு வந்துட்டே அப்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்துட்டு அத நானு யூஸ் பண்ணிட்டே இருந்தே ஏன்னா வந்துட்டு தெரியாம கொஞ்சோ குவாண்டிட்டி எல்லாமே கொஞ்சோ அதிகமா பண்ணிட்டே ஏன்னா அப் அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது பெரிய வேல அப்டின்னு சொல்லிட்டு ஒரே தடவ பண்லா அப்டின்னு சொல்ட்டு கொஞ்சோ ஒன்றரை கிலோ கிட்டயே வந்துருச்சு அந்த பவுடர் அந்த மாரி இருக்கு போது என்ன ஆச்சுன்னா எல்லாத்தையு ஸ்டோர் வச்சிருந்தே ஒரு ஒரு பத்து நாள் இருவது நாள் வரைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தே அதுக்கப்பறோ நாலாவது க்காக என்ன ஆச்சுன்னா வந்து ம் அந்த அந்த ஒரு மாவுலயே வந்துட்டு ஏதோ பூசணம் பூத்த மாதிரியா இல்ல ஏதோ ஒரு நூல் மாரி வர ஆரம்ச்சிருச்சு எனக்கு நல்ல இந்த டிப் ப்ரெண்ட்ஸ் தெரின்சது என்னடா இது இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நானு வந்து செல்லடிச்சுட்டே ஒரு செல்லடை வச் நல்லா ஜல் அடிச்சுட்டே செரி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணா சொல்லிட்டு ஒரு ரெண்டு தடவ யூஸ் பண்ண அதுக்கப்புறமா பாத்தா திருப் பி அந்த மாரி வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ஒரு மாரி ஒரு மாரி பயமாயிடுச்சு ஐய்யையோ நம்ம வேற உட்கொள்றோம் அ கொழந்தைங்களுக்கு கொடுக்குறோமே அதனால வந்துட்டு யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்ற ஒரு பயம் இருந்துச்சு அதுக்கப்புறதா யோசிச்சே இதுல வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராவா எப்பயும் வந்துட்டு இல்லாத மாதிரி ம் எப்பயோ நட்ஸு தானிய வகைகள் தா யூஸ் பண்ணுவோ இந்த தடவ நம்ம தேவையில்லாம அந்த மக்கா நானிய ஏதோ புதுசா போட்டுருக்கோ அது வந்துட்டு இந்த மாதிரி மேபி அந்த பவுடரியே வந்துட்டு கெட்டு கெட்டு போக வைக்கறது போல அப்டின் சொல்லிட்டு என்ன பண்ணே இதுக்கு மேல வந்துட்டு நம்ம வீட்ல வன்டு அரைக் க்கவே வேண்டா பாக்கெட்டே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப சத்துமாவு வெளியே வாங்கி க்கலா தோழி இந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்டின்னு சொல்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணானெக் ஃபஸ்ட் டைம் அந்த மக்கானா அந்த விஷயங்கள் எல்லா வந்துட்டு நீங்க சத்துமாவு கூட ஆட் பண்ணாமருக் அப்பீங்கள அதுக்காக சொன்ன தோழி
கண்டிப்பா தோழி நானு வந்து இந்த மக்கான வந்து பார்த்தது உண்டு இந்த மாதிரி சத்து பொருட்கள சேர்த்துக்கலா அப்டின்னு பார்த்தது உண்டு ஆனா நா இதுவரைக்கு பயன்படுத்தனதில்ல
இல்ல அத வந்து கரெக்ட் ட்ரை ரோஸ்ட் ட் மாறி பண்ணி அதுல மசாலா போட்டு சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டமாதிரிலா சில பேர் யூஸ் பண்றாங்க கம்முனு அப்படியே சாப்புட் போலா போலருக்கு இப்ப இந்த மாறி ஏதாவ ஒரு விஷயத்தோட ஜாயின் பண்ணும்போதுதா இந்த மாறி ஆகுதுன்னு நெனைக்குறே
கண்டிப்பா ஆமா தோழி இப்ப வந்து நம்ம அதே மாதிரி தா நம்ம வீட்லயு வந்து பாத் த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளோட இன்னொரு பொருளையு சேர்த்து நம்ம வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அது அரச்சு வந்து நம்ம ஜூஸோட சேக்காறதா ஆகட்டு ஆ அந்த மாதிரி வந்து நம்ம சப்புடுவோ அப்ப வந்து அந்த நல்லா இருக்கற பொருளயு வந்து அது கெட்டு போக வச் அது ஒரு சுவைல ஆகட்டு இல்லன்னா அதோட திறன்ள ஆகட்டு அந்த மாதிரி எவ் ஒவ்வொன்னு இருக்குங்கிறதுதுக்காக இன்னொன்னு ஒன்னோட சேக்க கூடாது இல்லைங்களா அதனால நீங்க அடுத்த முறையு சேக்காதீங்க அது ஒரு இதா இருக்கு செரிங்க தோழி இன்னோரு வாட் டி வாய்ப்பு கிடைச்ச கண்டிப்பா பேசலா நன்றிங்க தோழி
நா நன்றி
ஒம்